ஹலோ
அ ஹலோ உம் செரி நம்ம இப்ப என்ன தலைப்பு பேசலா
நீங்களே தலைப் சூஸ் பண்ணணு
இப்ப நீங்களே சொல்லுங்களே இந்த வாட்டி தலைப்பு
காதல்
காதலெல்லா உறவுகள்
நா உறவுக் இதுல வந்து காதல் வந்து எவ்ளோ எவ்ளோ வந்து இம்பார்ட்டென்ஸ் தருது லைஃப்ல அப்டின்னு சொல்லி பேசு
உம் ச் சொல்லா
உம்
ரகல்லாக் காதல் ரொம்ப இம்பாட்டஸ்பா காதலுங்கிறது காதல்னா என்ன ரெண்டு லவ் பண்றாங்கங்கிறது தாண்டி ஒரு நட்பு ம்ச் அதையுமே காதல்னு தா சொல்லுவாங்க சரிங்களா சோ அந்த நட்புமே அது ஒரு நல்ல ஒரு காதல் தா நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ம்ச் இப்போ என்ன சொல்லுறது அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கிறதையு எதாதொரு காதல் தா அது ஒரு பாசமு ஒரு காதல் தா தாய்க்கு புள்ளைக்கு இருக்கிறதையு ஒரு காதல் தா அதே மாரி ஒரு நல்ல ஒரு கசின்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு இதான் அதெல்லாம் யார் என்ன சொல்லுவாங்க அது ஒரு நல்ல ஒரு பாச பிணைப்பு தா அதுவும் ஒரு காதல் தா தெரியுங்களா இந்த காதல் எவ்ளோ முக்கியம் அப்டின்னு சொன்னா காதல் ரொம்ப முக்கியம் தா அது இல்லைன்னா அந்த லைஃப்ப கண்டிப்பா மேல கொண்டு போக முடியாது ஒரு ரிலேஷன்ஷிப் என்னக்கா ஒரு நல்ல ஒரு பாண்ட்டு இல்ல அப்டின்னு சொன்னா அந்த ரிலேஷன் கண்டிப்பா மூவ் ஆகாது எங்கேயோ ஒரு எடத்துல ஸ்ட்ரக் ஆயி நின்றும் எதோ அஹ் கண்டிப்பா அது எங்கேயோ ஒரு எடத்துல ஸ்ட்ரக் ஆயி நின்றும்
ஸ்ட்ரக் ஆயி நின்ட்ருவோ தா
அஹ் சொல்லுங்க
எப்டி நிக்கூம்
கண்டிப்பா நில் விட்ருங்க அது வந்துட்டு
நீங்களாம் காதலிக்கிறதுங்கிறது பெரிய ஒரு இதுதாங்க டே பை டே இது வந்து உங்களுக்கு ஆஹ் அந்த லவ் ஃப்ரெஷ்ஷா குடுக்கணும்னு நெனைச்சா என்னைக்குமே அந்த லவ் வந்து என்னைக்குமே வந்து இதாகாதுங்க
ஆமாங்க அது அந்த எ திர்பாக்கிற ஒரு விஷ்யம் கெடைக்கலனா எதிர்பார்க்-
இல்ல இப்ப காலையில பெட்ல இருந்தா அது மீன்ஸ் எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன் இப்ப நா காலையில பெட்ல இருந்து எந்திருக்கிற என் ஒய்ஃப் இப்ப பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்ப நா எந்திரிச்சி நெத்தியில கிஷ் பண்ணிட்டு போறது காதலா இல்லிங்களா
ஏங்க அது காதல் தாங்க அதக் காதலி இல்லன் சொல்ல அதே அன்னிக்கி அன்னிக்குல்ல நீங்க என்ன அன்னிக்கு அவுங்க தூங்கிட்டு இருக்காங்களா அன்னைக்குள்ள வேலைகளா நீங்க முடிச்சுட்டு அத அவுங்க பாக்க அதுல ஒரு காதல் தெரியு ஆனா என்ன நீதா வந்து செய்யணுன்னு இருப்பாங்க தெரியுமா கால டிஃபன்லா நீதா பண்ணணு சமையில்லா எனக் தெரியாதுமா அப்டின் சொல்டு ஒரு ரகங்கள் இருக்கு இல்ல கொழந்தைங்க இருக்காங்க கொழந்தயிங்களு எழும்பிட்டாங்க ஆனா நீ தூங்கிட்டு இருக்குரிய ஆ சேரி நா உன்ன தொந்தரவு பண்ல கொழந்தைங்களையு கைய கவனமா கூட்டிட்டு போயிட்டு எந்தவித தொந்தரவுமே குடுக்காங்க எழும்பிட்டாங்க நீ எழும்பு பிள்ளைங்கல்லா எழும்பிட்டாங்க நீ இன்னுமா தூங்குற அப்டின் ஒரு பேச்சு பேசாம எவ்ளோ நேரமோ சேரி நீ தூங்கு ஆஹா எல்லாத்தியு முடிச்சுக்குறே எல்லாத்தியு முடிச் ட்டு போய் பொறுமியா எழுப்புறதுக்கு ஒரு அதுல ஒரு விஷ்யோ இருக்குலாங்க இந்த ஒரு புரிதல் இருக்குல அங்க
இப்ப நா சொல்றது உங்குளுக் புரிதா பாருங்க நா சொல் தப்புன் நீங் சொல்றது கரெக்ட் தா நீங்க சொல்றது ஹண்டர்ட் பெஷன்டேஜ் கரெக்டுதா எல்லா வேலையு முடிச்சு எழுப்பிவுட்டா சந்தோஷ்மா தா இருக்கு வெளிய போம்போது ஆனா வந்து இதே வந்து நம்ம வந்து பெட் காபி குடுத்து எழப்பிவுட்டு நம்ம நா ஹீட்டர் போட்ட போய் குளிமான்னு சொல்ல கால்ல டிப்பன் செஞ்சு வெச்ச அது நல்லாது ரெண்டு ஒரே விஷ்
நல்ல விஷியதா ஆனா என்ன அவுங்குளோட தூக்க வேற விஷியத்துல அவுங்களா ஒரு தூக்கத்துல அப்பிடி கொஞ்ச எழும்புறதுக்கு நம்மளா போய் எழுப்புறதுக்கு ஒரு சின்ன ஒர் விஷ்யோ இருக்குல்லாங்க இதோ இன்னிக்கோ ஒர் நாள் லீவு அதுனால தா அவுங்க தூங்குறாங்க இதே ஸ்கூலுக்கெல்லா அனுப்புண்ணா கண்டிப்பா அவுங்க தூங்க மாட்டாங்கன் வெச்சுக்கோங்குளே கண்டிப்பா எழும்பி அவங்க எல்லாமே பண்ணிதா ஆகணு இன்னிக்கு லீவு அப்பிடிங்குறதுனால தூங்குறாங்க கொழந்தைங்க எல்லா எழும்பிட்டாங்க செரி கொழந்தைங்கல்லா எழும்பி இதோ எழும்புன் சொல்றாங்க ஆனா அவுங்க எழுப்பவே இல்ல இன்ன அந்த எடத்துல ஒரு நல்ல ஒரு மனுசுனாதா என்ன செய்யுணு பிள்ளைங்கள எல்லா செரி கவனமா கூட்டு வந்துட்டு எந்த விதத் தொந்தரவு குடுக்காம சத்தமே வராம டோரையு லாக் பண்ணி விட்டுட்டு சேரி தூங்கட்டு நம்மளே எல்லாமே பாத்துப்போம் வீடு கிளீன் பண்ற முதல் கொண்டு எல்லா வேலையு நம்மளே செய்வோம் ஏன் அவுங்குளே எதிர்பாத்துட்டு இருக்கணு அப்டிங்கிற மாரி ஒரு விஷ்யோ இருக்குல்ல இத நீதா பண்ணணு கொழந்திங்கல்ல கிளீன் பண் பண்றத இருக்கட்டு எல்லாம் இத நீதா பண்ணணு அப்டிங்கிற மாரி ஒரு விஷ்யம் கடையாதுல்ல
நீங்க சொல்ற கரட்ட கொழந்தைய குளிப்பாட்டுறதுங்கிறது வந்து பெருசா ஒரு ரெண்டு போசி எடுத்து மேல ஊத்தி அவ சோப்ப இது பண்றது பெரிய வேலையே அந்த எடத்துல வந்து அது இது இல்ல அந்த அறிபறிய கிளம்பும்போது அது இது பண்ண போது வந்து இப்ப ஆவிங்களா ஆக மாட்டீங்குளா
அது வந்துட்டு கரிபரியா அத அவுங்க தூங்குறாங்குன்னா அன்னிக் ஒரு அவசரமா இல்ல அப்பிடிங்கறிறதுனால தான அவுங்க தூங்கிட்ருக்காங்க பொண்ணுங்களுக்கு நாருமலா தெரியு இந்த வெ வெளிய கெழம்பான்னா அவுங்க கண்டிப்பா என்னாலு எழும்பிருவாங்க கொஞ்ச லேட் ஆனாலு எழும்பிருவாங்க ஆனா என்ன அவுங்களுக்கு அன்னைக்கு கொஞ்சோ ரெஸ்டு வேணும்னா கண்டிப்பா அவுங்க தூங்குவாங்க அன்னைக் எங்கியுமே அவுங்குளுக் பெருசா வேலைகள் இருந்திருக்காது ஏன் இருந்து க்காதுனா இத அவுங்க செஞ்சிட மாட்டாங்களா அப்டிங்கற மாரி ஒரு மயிண்செட்ல அவுங்க தூங்கிருவாங்க கண்டிப்பா அவுங்க செஞ்சுருவாங்க அப்பிடிங்கிற மாரி அனா என்ன அது நீதா செஞ்ஞாங்குனு மாரி அவுங்க மேல தினிச்சிஞ்டா அவுங்களுக்காக ஒங்குட்ட சொல்ல மாட்டாங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க நீ வந்து காபி போட் அத வேற பாஸ் சம்மா வேற சொல்லிருவாங்க நீ வந்து காபி போட்டு தருவன் தா இருந்தே அப்டின் சொல்லிட்டு ஓ அப்டியா அத வந்துட்டு அவுங்க பாசமா அப்டின் கேட்டு போயிருவாங்க அனா மனசுக்குள்ள நமக்கு அந்த காபி அவுங் போட்டு தந்திருக்கலாமே தா எண்ணோ இருக்கு இது நார்மலனா ஆண்களோட மனநல அவுங்க வந்துட் இது சமாளிக் வெக்கிறவோங்க சமாளிக்கிறவுங்க இருப் க்காங்க என்ன சொல்லறோங் தெரியுமா நீ வந்து சமச்சாதான நல்லா இருக்கு அப்டின் சொல்லிட்டு ஒடனே என்ன எதோ பாசத்துல சொல்றாங்க பொண்ணுங்களுக்கு அந்த டைம் மனசுல ஏன் அவனே சமச்சிருக்கலால நம்முளவே இதுக்குல்லா எதிர்பாக்கணும் அப்டிங்கிற மாரி இந்த பொண்ணுங்களுக்கு மனநெல இருந்துருக் க்கு அனா சொல்ல முடியாம ஓ சேரி நா சமச்சுதரே அப்டிங்கிற மாரி எழும்பி வந்து சமைப்பாங்க ஹ நெ நார்மல நடக்குற ஒரு விஷியம்
அட நா என்ன சொல்லீ கரட்டுதா யோசிக்கிறீங்க இதல்லா யோசிச்சு பண்ணதா பாப்போ அதா அவ என்ன சொல்ல முடியு சொல்ற பாயிண்ட்ல வேற விதா சொல்லும் போது அந்த பாயிண்ட நம்ம ஏத்துட்த்தான ஆகணு உம்
ஆமா ம் ம் சொல்லுங்க
சொல்ற பாயிண்ட்ல வேற இதா சோ மீன்ஸ் அந்த கரெக்டா சொல்லும் போது அவ அந்த பாயிண்ட் அவுங்க சொல்ற ஏத்துக்கிட்டுதா ஆகுணு சொல்றே
ஏத்தக்கறது நல்ல விஷயந்தாங்க ஏத் த்துக்கறதோட அந்த விஷயத்த நம்ம வந் நடைமுறைப்படுத்தறதல்ல தா இருக்கு செரிங்குளா இப்ப ஒன்னு இல்லைங்க அ கிளம்பு யா ரொம்ப அவசரமா களம்பிட்டு இருக்காங்க அந்த நேர் ட்டு இந்த ஒரு பொருள் இல்ல கண்டிப்பா இந்த பொருள் வேணுனா நீ இப்பதா சொல்லுவியான்னு கத்தாம அந்த ஒரு பதுல சொல்லாம சேரி இல்லாம சம்மாளிக்க முடியுமா அப்டின் கேக்கறதுக்கு இப்பதா எல்லா சொல்லுவியான்னு கேக்குறதுக்கு எவ்ளோ வித்தியாசோருக்கு அனா மோஸ்ட் ஆஃப் த்த மென்ஸ் எப்டி கேக்குறாங்க இப்பதா சொல்லுவியா அப்டின் ஒரு சத்தத்த போட்டுருவாங்கல்ல அது கண்டிப்பா வேணுமா அப்பிடிங்கறத அவுங்க கேக்க மாட்டாங்களா அத கேக்குற ஒரு டோன் சேஞ்ச் ஆனாலே அந்த சைட்ல பிரச்சனையே இருந்துருக்காதுல்ல
ஏங்க இப்போ ரொம்ப அவசரமா களம்புரிங்க இல்ல வீட்டுக்கு வேணு அப்பிடிங்கிற மாரி இல்ல இத நேத்து சொல்ல மாட்டியா அப்டியே சொன்னாலு அங்கேருக்காது அ மூஞ்சி தூக்க தா செய் முன்க்கூட்டியே செல்ல மாட்டியா அப்பாவு மூஞ்ச தூக்குவாங்க இப்ப வேணுங்க அப்டின் கேட் அத கேக்குற ஒரு விதோ அதே கொஸ்டின்னு தா அது கேக்கறத விதோ இருக்குல்ல அதுதா கேக்கற விதத்துலதா அவுங்களோட கோவோ கூடுறதுலையு இருக்கு கொறையுதலேயு
அமா கரட்டாதா கேப்போ கேக்க மாட்டோங்கிறீங்ளா
ஆருமே கேக்க மாட்டாங்க
ம்
இதேல்லா இப்பதா சொல்லுவியா அப்டின் சொன்னாலு அவுங்கப் முடிஞ்சிச்சி நீ தின்னவே வேணா போ அப்டின்ட்டுதா
அதுதா ப்ரச்சன்ன உண்மைய சொல்ட்டு போ வெக்க போனா உண்மைய சொல்ட்டு இது மாதி ஆகுமா ஒரு நாள் ஆகுமா ஒரு உண்மைய சொல்ட்டு போறது ப்ரச்னே இல்ல எனா அவுங்ளுக் தெரியு நம்ம எந்த இதுவு பண்ண மாட்டோ நம்ம பேசிட்டு இத மட் பேசி பேச ஒக்காந்துட்டோன்னு அது தேவையே இதேல்லா நடக்கறப்ப நீங் டென்ஷன் ஆவிங்ளா அவமாட்டிங்ளா சொல்லு
ஏங்க இப்போ அவங்க டென்ஷ் டென்ஷன் தேவையில்லாத நடக்கும்போதுதா நீங்க எந்த விஷயத்த தேவையில்லாம நடக்கு ஹலோ
சொல்லுங்க அலோ கேக்குதா பேச கேக்கிலியா
அலோ ஆ கேக்குது சொல்லுங்க ம் அதா கத்தே இதுவே இல்ல அப்டிங்ற ஒரு விஷ் நீங்கெப்டி தேவையில்லாதது தீர்மானிக்கிறிங்க
தேவைய தீர்மானிக்றதில்லங்க தேவைய தீர்மானிக்லா அந்த விஷயத்த வந்து நம்ம வந் தா அவுங்ளுக் எக்ஸ்ப்ளைன் பண்ண தா ட்ரை பண்ணுவோ அந்த விஷ்யத்த வந்து நீங்க சொல்றதே கரெக்ட் தா நீங் சொல்லா மாரி கேக்லா இப்டிப்டி வாங்கியானுமா கன்ஃபாம் பண்ணியானுமா கேக்லா அத நம்ம அ அதுவு நம்ம கேக் கும்போது வந்து அவுங்க அந்த என்ன மு
சமாளிச்சிவே அந்த மாரி சொன்னாக் கூட ஓகே இல்ல இது வேணாமா அப்டின் சொன்னாலு ஓகே அவுங்களுக்கு அத சொல்ற ஒரு விதோ இப்ப நா உங்களுக்காகதா அவுங்க கேக்குறாங்கன்னா ஏக்கு மறந்துட்டே அப்டின் சொல்லி கேக்குறாங்கன்னா செரி எனக்கு இன்னைக்கு பரவால்ல வேணா அப்டின் சொன்னாலு அது முடிஞ்சிருச்சு இல்ல ஒனக்கு கண்டிப்பா அது வேணுமா அப்டின் கேட்டாலு அங்க ப்ரச்னையே இல்ல அத கேக்கற ஒனக் கண்டிப்பா வேணுமா அப் அப்டின் நீங்க சத்தத்த ரைஸ் பண்ணி கேட்டா அங்க கோவோ வந்துரு என்ன ரைஸ் பண்ற சத்தத்த அப்டின் இத மாரி கண்டிப்பா அது வேணுமா அப்டிங்கிற மாரி கேட்டா இல்ல செரி இப்ப நா போய் வாங்கிட்டு வர்டுமா அப் ப்டின் கேட்டாலூ முடிஞ்ச்சு எனக்கு டைம் ஆகுது ஆனா வேணூன்னா வாங்கிட்டு வரே அப்டி சொன்னா அப்ப டைமாகுதுல்ல கெளம்புங்க அப்டிங்கிற ஒரு பத் தில் தா வருமே தவிர அ என்ன வேணாலு வாங்கிட்டு வா அப்டிலா யாரூ சொல்ல மாட்டாங்க சரிங்களா கேக்ற ஒரு விதோ வந் றீங்க அதுதா
தா நா அவுங்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்
எக்ஸ்ப்ளைன் அங்க இங்க யாருமே எக்ஸ்ப்ளைன் பண்றதுக் அங்க என்ன டு கட்டுரை போட்டியா நடக்குது எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு என்னங்க காமன்ல போய்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றே எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னு சொல்லிட்டேர்
இல்லீங்க அந்த எடத் இல்லீங்க அந்த எடத்துல வந்து தப்ப வந்து செர் சொல்லச் செரி பண்ணிக்லான் சொல்றதா செரிப்பா மன்னிச்சுக்கப்பா ஒன்னுமே நடக்காம நா பாத்துக்கிறே அப்டின் சொல்றதா
நீங்க அந்த நேரோ மன்னிப்பல்லா கேட்டா கோவோந்தாங்க வரூ சரிங்களா அவுங்ளுக்கு வந்துட்டு அந்த நேரோ ஒரு நா முனானு ஒரு வேடுதா தேவ மன்னிப்பு தேவல்ல
என்ன படிச்ச
அந்த எடத்துல என்ன வேடு தேவயோ அந்த வேடு சரியான ஒரு வேடு தா தேவ அந்த எடத்துல மன்னிப்புலா கேட்டா கோவந்தா வரு
நீ நடக்காம் பாத்துக்கிற வா அப்டின் சொல்லா
அது என்ன அதுல என்ன சொல்றது இப்ப அதுதா அந்த கண்டிப்பா நீடட் தானா இது யாருக்கு எனக்கு தானா அப்ப சரி எனக்கு இன்னைக் னா இல்ல ஈவினிங் வரும்போது வாங்கிக்கலாம்தான பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்லைய பிரச்ச நம்ம எகிரி பேசுறதுக்கு கொறச்சி பேசுறதுக்கு கேப்ப
தா பிரச்சன் இல்லையா
ஆ என்ன நீங்க அ இதெல்லா பண்றீங்க மனப்படமா பண்றீங்க
இல்லங்க சொல்றங்க உங்ககிட்ட
செரிங்க அப் அப்புறமா சொல்லுங்க வேற
வேற என்ன நீங்க சொல்னோ
பேசுறதுல கூட காதல் ருக்குல்ல ஆனா அந்த காதல அவங்லா அப்பல்லா வெளிப்படுத்த மாட்டாங்க சேரிங்ளா அ அந்த மாரி தா ஆ அப்றோஒரு விஷ்யோ இருக்குங்க இப்போ வந்து டெய்லி இவங்கதா சமைப் தாங்க டெய்லி பன்ற டிஷ்ஷு தா இப்ப என்ன ஒரு டிஷ்ஷு காமனா ஒரு டிஷ்ஷு எடுத்தப்போ ஒரு கொழம்பு கடல கொழம்புன் வச்சுக்கோங்களே கடல க்ரேவி வைக்கிறாங்க அப்டின் சொன்னா தோசைக்கு உங்க கடல க்ரேவி வெக்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆப் த டேஸ் ஆ நெக்ஸ்ட் வீக் தோசைக்கு அதா வெக்கிறாங்க அடுத்த வீக்கு ருக்காங்க கடல கொழம்பு வெக்கிறாங்க ஓகே ஆனா இந்த வீக்கு சாப்பிட்ருக்கீங்க அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப வச்சிருக்காங்க சாப்பிட்ருக்கீங்க நல்லா இருக்கு அவ்ளதா அப்டின் சொன்னா முடிஞ்சு ஆனா என்ன தொடர்ந்து நம்ம நீதான் நீ நீ நீசமைச்சாலே நல்லாதா இருக்கு அப்டின் சொல்ட்டு அசால்ட்டா போயிருவாங்க பசங்க ஏ சொல்லவே மாட்டாங்க சாப்டுட்டு இருப்பாங்ளா நம்மளா போய் கே எதிர்பாத்துட்டே இருப்போ ம் தோச சுட்டு குடுத்துட்டு எதிர்பாத்துட்டே இருப்போ சேரி நா வக்கிற
ஏ என்னாச்சு புரில